ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கங்கா
ஆ வணக்கம்
அ அப்றங்க ஆ சும்மாதாங்க படம் பாத்துட்டு இருந்தங்க
ம் என்ன மாரி படத்தில எல்லாம் ஈடுபாடு அதிகம்
ஆ தமிழ் படம் தானுங்க தமிழ் படம் அதுக்கப்பறம் டப்பிங் படம் அப்பறம் ட்ரெண்டிங் இருக் க்றது படம் அத மாரிதானுங்க
செரி செரி செரி இந்த நெட்ஃபிளிக்ஸு ஹாட்ஸ்டாரு அந்த மாரிலாதா பாக்குறதா இல்ல
இல்ல நா டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்ங்க
அந்த அளவுக்கு ஜிபி பத்துதா
ஆ இது அண்ணனோட ஒய்ஃபை கனெக்க்ஷன் தானுங்க
ஓகே ஓகே
ஆ ஈவினிங் வீட்டுக்கு வந்துருக்கங்க
செரி செரி செரி கண்ணா அவரு என்ன பொறந்த வருஷம்
என்னங்க
அவரு டேட் ஆஃப் ஹ் பர்த் இயர் என்னது
ஓ அவிங்களோடதுங்களா அவங்க வந்து ரெண்டாயிரமா இருப்பாருங்க இப்ப டுவெண்டி சிக்ஸ்ங்க அவருக்குங்க ஏஜ்
செரி செரி செரி எல்லாம் பாத்த எல்லாம் சின்ன ரொம்ப சின்ன பாச் சங்களாட்ட தெரியுது எங்க வயசை கம்பேர் பண்ணும் போது ஆனா உங்களுக்குமே வயசு இப்போ ஆயிடுச்சு
ஆமா ஆமாங்க எனக்கே இப்ப ட்வெண்ட்டி ஆகுதுங்க இன்னு ட்வெண்டி ஒன் கூட அவ்ளுங்க ஆமாங்க
செரி செரி செரி
அப்றங்க
நான் கொஞ்சம் இந்த மலையாள படம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பாப்பே
செரி செரி செரிங்க இப்ப ஏதா ரீசன்டா எதா பாத்தீங்களா
ரீசன்டா நம்மளுக்கு பாக்குறக்கு பெருசா டைம் இல்ல ஆனா கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் அது லாஸ்ட்டா பாத்தது அந்த அ ஃபலிமினு ஒரு படம்
ஓ செரி செரி செரி
அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப ஃப்ரீயா இருக்குறன்னு சொல்லிட்டு ஸ்டார்ல பாத்தே அதுல வர அந்த நடிகர் எனக்கு ரொம்போ புடிக்கு அவர் நடிச்ச படோ எல்லாமே நல்லாருக்கு
அப்டிங்களா செரிங்க செரி செரி சரிங்க
நீங்க என்ன படம் பாத்தீங்க மலையாளத்துல
நா ஸீசன் சிக்ஸ் பேச்சுலர்ன்னு ஒரு படோ ரீசன்டா வந்ததுங்க
செரி செரி செரி
அது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க அது பாத்தங்க
அந்த தம் மலையாள இண்டஸ்ட்ரியோட ஸ்கிரீன் பிளேவே நல்லா இருக்கும் ஒரு சீன் வந்து பில்டப்லா இருக்காது ஆமா நம்ம தமிழயுலா ஓவர் பில்டப் ப்றா இருக்கும்
ஆமா அது இருக்காதுங்க கொஞ்ச தமிழ் படத்துக்கு இது நல்லா இருக்குங்க கொஞ்ச க டப்பிங் தா பண்ணிருப்பாங்க வாய்ஸ் மட்டு பட் அந்த நல்லா இருக்குங்க ஸ்கிரீன் பிளே எல்லாமே
ஆமா இப்ப புதுசா கூட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கே அந்த மம்முட் டி நடிச்சது
அதேதாங்க ஆமாங்க ம் கொஞ்ச அதுலதா அப்டி கொஞ்ச ஈடுபாடுங்க இப்போதைக்கி கொஞ்ச டைம்பாஸ்க்குங்க
ஆமா எனக்கெல்லா என்ன சொ ஸ்ட்ரெஸ்சா இருந்தாலு ஒருபடம் பாத்தா இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லா அப்டியே போயிரு
ஆமா ஆமாங்க நமளுக்கு நெறைய மனதில் பாத்தீங்கன்னா எண்ண ஓட்டங்கள் இருக்குங்க அது வேலனு இத பண்ணணு வேல இருக்குங்க பட் கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏதோ கொஞ்சோ மூவி பாத்தா நம்பளுக்கு அந்த மைண்ட் ரிலாக்ஸ் வேற பக்கோ போயிருங்க மைண்டுங்க
ஆமா அது எனக்கு வந்துட்டு இந்த த்ரில்லர் இன்வெஸ் டிகேஷன் அந்த மாரி படம் தா ரொம்ப புடிக்கு
அதாதாங்க கொஞ்ச நல்லா இருக்குங்க இன்ட்ரெஸ்ட்டிங்கா அதுங்க கொஞ்ச அட்வெஞ்சரஸ்சா இல்ல கொஞ்சோ வேற ஏதா கொஞ்ச ரொமண்டிக்கா அதெல்லா கொஞ்ச நல்லா இருக்குங்க பாக்குறக்குங்க
ஆமா ஆமா ஆமா உங்க அக்கா மகள் மாமன் ரிலேஷன்ஷிப்
அக்கா மகன்ங்ளா
அக்கா மகள்
அக்கா மகள்லா ஓகே ஆ எப்டி இருக்குன்னா நல்லா இருக்குங்க நல்லா ஜாலியா விளையாண்டுங்க நல்லா பேசுவனுங்க
உங்க அக்கா வந்து ஆ எ தம்பியோட எங்க சித்தப்பா பைய தா நல்லா தூக்கி வச்சுக்றா அப்டிம்பாங்ளே
ஆமா ஆமாங்க ம் அப்டி கொஞ்ச வெளையாண்ட்டு கொஞ்சோ நல்லா வாய் பேசுவாளுங்க
ம்ம்
ம் அத அப்றோ இப்பதானே சின்ன வயசுங்க வளர வளர நல்லா கத்துக்குங்கான்டி நல்லா வாயிங்க
யாரு மேல ரொம்ப பாசமா இருப்பா உங்க சித்தப்பா பைய மேலயா இல்ல உங்க மேலயா
ஆ அம்மாயி அப்புச்சு அவீங்க மேல அதுக்கப்றோ எ மேலேயு அப்பப்பங்க
ம் ம்
ம் ஆனா இப்பத்த கொழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ப ஃபோன் குடுத்து வளர்த்துறது தப்புங்க இந்த இணையதளத்து மூலியமா ஒரு படமோ பாட்டோ குடுத்து சாப்பாடு உட்டுறதெல்லா ரொம்ப தப்புங்க நா அப்படி பண்ணா ரொம்ப இப்பவே இந்த நாலா ஸ்பெக்ஸ் போட்ருக்கங்க என்னோட பிரச்சனையே நா சின்ன வயசுலருந்து டிவி பாத்து கிட்ட போய் பாத்துட்டுருந்ததுதா தப்புங்க இப்ப நம்ப இப்போத்த கொழந்தைங்க இந்த காலத்து ஜென்ரேஷன் கொழந்தைகளுக்கு நாம அப்டியே சாப்பாடு உட்றதோ இத வச்சே நயின்னு அழுதுகிட்டே இருக்கான்னு இத குடுத்து பண்றது ரொம்ப தப்பு நாளைக்கி அவிங்களுக்கு கொஞ்சோ ஐ கான்டாக்ட் ஏதாவது ஐல பிரச்சன வரத்துக்கு வாய்ப்புருக்கு கிட்ட கிட்ட உத்து உத்து பாக்குறதுங்க
அ உங்களுக்கு இருக்கற பிரச்சன வந்து கிட்டக்க டி வி பாத்ததுனால சொல்ல முடியாது உங்க பரம்பரை வழியா ஜீன் வழியா உங்களுக்கு வந்துட்டு கண்ல வந்துட்டு அந்த பவர் பிரச்சன இருந்திருக்கலா ஏன்னா அக்காவு கண்ணாடி யூஸ் பண்றாங்க
ஆமா ஆமாங்க அதுதா அதுலயு மொதல்ல அப்படித்தாங்க சும்மா டி வியே பாத்துட்டு இருந்தேங்க அது மொதல் புதுசாட்டுருந்ததுமே அதனாலயுமே அப்புறோ ஸ்டடிஸ்ல கொஞ்சோ லெடர்ஸ் தெரியலன்னனு போட ஆரம்பிச்சி அப்புறோ அது அப்டியே கன்டினியூ ஆயிடுச்சுங்க
இப்ப வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல்ருந்தே தலைவலி பிரச்சன இருந்துச்சு அப்புறோ போயிட்டு செக் பண்ணிட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவுக்கு தா எனக்கு வந்து ட்டு பவர் கிளாஸ் குடுத்தாங்க தப்படியே ஏறி ஏறி ஏறி இப்போ த்ரீ த்ரீப் பாயிண்ட் ஃபைவ் வந்து நிக்கிது
சேர் சேர் செரிங்க
ஆனா அந்த கண்ணாடி போட்டதுக்கு அப்புறோ தா தலைவலியே பரவால்ல இல்லன்னா தல வலிச்சக்கிட்டேருக்கு
அத அதாங்க அது சில ஜெனிடிக் பிரச்சனையால இருக்குங்க நம்பளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா நம்போ அதயே நெனைச்சு ஒர்க் பண்றது தப்புங்க கொஞ்சோ ரிலாக்ஸ் சேசனா இருக் இப்ப நாம அத பத்தி நெனைக்காம வேற ஏதோ நெனைச்சோம்னா அது எது இருக்காதுன்னு
ஆமாமா ஆமா இந்த பவர் பிரச்சன வந்து ஜின் வழியாவு வரு நறைய இது பக்கோ பாத்தீங்கன்னா அப்பா கண்ணாடி போட்ருப்பாங்க அவங்களுக்கு பொறக்குற பையனோ பொண்ணோ கண்ணாடி போடற மாரி
ஆமா ஆமா ஆமாமாங்க அதயுமே இப்போ நம்ப அக்கா நாதா போட்ருங்க அதுங்க நெனச்சிட்ருக்குங்க அது மாரி கண்ணாடியா யாரு போட்டதில்லைங்க இப்போ வந்தது தாங்க இதெல்லாமே
நெறையா நம்ம டி வி பாக்குறோ சிஸ்டோ பாக்குறோ அதனாலயே வந்துட்டு
ஆமாங்க கண்டிப்பா அதனாலயே கொஞ்சோ கண்ணு மயமயன்னுருந்தது கொஞ்சோ பவர் கொறைஞ்சது நாம அதையே பாத்துட்டு அப்டியே தூங்குனது அதனால நம்பளுக்கு தலவலின் அதனாலயே போட வேண்டியதாயிடுச்சுங்க ஏங்க இப்ப இந்த காலத் துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜென்ரேஷன்ல எல்லாமே கொஞ்சோ அட்வான்ஸ் ஆனங்காட்டி கொழந்தைங்கள்லா அதுக்கு தகுந்த மாரி நறைய கத்துக்குறாங்க
ஆமா ஆமாமா ஆனா இருந்தாலுமே என்னாரமு அதையே பா க்கறது தப்பு அவங்க மூலையே
ஆமாமாங்க ஆமா கண்டிப்பாங்க நம்பல்லா இப்ப வெளில நெறைய விளையாண்ட்டு நொண்டி விளையாண்ட்டு அதுஇதுன்னு நெறைய விளையாண்ட்டு இருந்தங்க வெளில ஏதாச்சு விளையாண்ட்டு தூரியாடிட்டு இப்ப அது இல்லாம சும்மா வீட்டுக்குள்ளயே அடைஞ்சு நம்ப ஏதோ ஒண்ணு விளையாட சொல்றது கொஞ்ச தப்பு தானுங்க அப்டி பண்றதுன்தா ஏதோ நாலு பக்கம் கூட்டிட்டு போய் ஏதாச்சி தோட் பழக்கணுங்க
ஆமாமாமா இப்போ பெருசா அக்கா மகள்ல்லா வந்துட்டு அதிக அதிகமா போன் பாக்குறதில்லைனு நெனைக்கிறே
ஆமாமாங்க அது அத குடுத்து சாப்பாடு ஊட்டறது இல்லீங்க அது வீட்லயே அம்மாவு ஸ்ட்ரிட்டாதா சொல்லுவாங்க அப்டியெல்லா எதுக்கு ஊட்டிக்கிட்டு அப்பெல்லா வெளில உக்கார வச்சு நைட் எல்லாமே வாசல உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கெல்லா டிவி முன்னாடி உக்கார வச்சு சாப்பாடு ஊட்டுனாதா கொழந்தைங்க சாப்பிடுதுங்க இந்த நெலமைக்கி ஆயிருச்சுங்க பாத்தீங்ன்னா இப்போ அ கிராமப்புறத்தில இருக்கிறேவங்களே இந்த அளவுக்கு இதுதா நா இப்டி டிவி முன்னாடி இருக்கேன்னா ஆ சிட்டி பக்கம் இருக்கறீங்க அத விட அவங்க நாலு செவத்துக்குள்ளேயே தா அதுக்கு கொழந்தைகளுக்கெல்லா சாப்பாடு ஊட்
ஆமாமா
அவிங்களே அப்றோ இதே இதுதா பண்ணியாகணுங்க நம்ப கொஞ்சோ அத மாத்தணுங்க
ம் ம்
வாசல்ல உக்கார வச்சு நிலா பாத்துட்டு சோ சோறு ஊட்றதுங்க அப்டியே வேற ஏதோ ஒன்னு மரத்த பாத்துட்டு ஊட்றதுதா நல்லதுங்க
அது கொஞ்ச நாளைக்கு அப்டி தூக்கி வச்சுட்டு ஊட்லா அந்த வயசுல இன்னு தூக்கி வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல நா அப்டித்தா ஊட்டிட்டு இருந்தே ஒரு ரெண்டு வயசு வரைக்கு அதுக்கப்றோ எந்நேரோ ஒரு மண்நேரோ கைல வச்சு ஊட்றது கையெல்லா வலிக்க ஆரம்பிச்சிருது
நீங்க உக்கார வச்சு சாப்பிட ஊட்டுங்க ஏங்க தூக்கி புடிச்சுட்டே சாப்பாடு
குடுத்தா சாப்பிட வைக்கணு உக்கார வைச்சாலு உக்காந்தா தான நம்ம போன்ன கொடுத்துதா சாப்பிட சாப்டறதே சாப்டறப்ப மட்டு ஃபோன்னு அதுக்கப்றோ சாப் சாப்பிட்டு முடிச்ச உடனே எரிஞ்சிட்டு போயிருவா இந்தா ஃபோனு அப்பிடின்னு மத்த டைம்ல பார்க்க மாட்டா ஆனா சா ஹோட்டல்ல சாப்பாடு போட்டா மேடம் கைல ஃபோன் இருந்தாகணு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஃபோன் இருக்கோணு
சேரி வைத்த நெப்பறக்காக வேற வழி இல்லைன்னு சாப்பிடறப்போ மட்டு ஒரு கா மண்நேரமோ அரை மண்நேரமோ கொடு த்தர வேண்டியது சேரி அப்டியே சாப்பிட்டு போட்டு அப்டின்னு நாம எத்தனையோ கொழந்தைங்க பாக்குறோ மத்த டைம்ல பாத்துக்கிட்டு இருக்குது நம்மளு சேரி சாப்பறப்பதானே ஒரு நாளைக்கு கா ஒரு அரை மண்நேரோ பாக்குது அப்டின்ட்டு விட்றது எப்டியோ வயிறு நம்புனா சேரி அப்டின்னு
அத அதானுங்க அத பார்த்தாலா அப்டித்தானுங்க ஆ சேரி ஓகே
ம் நம்ப அடுத்த கால்ல சந்திப்போ
ஆ சேரி ஓகேங்க